வணக்கம் தோழி கேக்குது தோழி உங்களுக் கேக்குதா
ஆஹ் கேக்குது தோழி சொல்லுங்க தோழி வீட்டுல எல்லாரும் நல்லமா
எல்லாரு நலம் தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
ம் நா கொஞ்ச வைத்துவலி தோழி இன்னைக்கு
கண்ணம் ஏ என்ன ஆச்சு
உம் ஆம் மாதவிடாய் தே நேரம் இப்போ அதனால கொஞ்ச வயிற்று வலி இருக்கு தோழி எனக்கு சொல்லுங்க தோழி உங்களுக்கு ஏதாவது இந்த மா வந்து மா மாதவிடாய் நேரங்கள்ல வர வழிக்கு ஏதாவ்து என்ன காரணம்ங்கள் அதுக்கு நம்ம என்ன பண்னலா அதுல ஏதாவது உங்களுக்கு உ சில என்ன சொலது வீட்டு வய்து மாதிரி உங்களுக்கு ஏது தெரியுமா தொழி
சில விஷ்ய சொல்லுவாங்க பெரியவங்க
அப்டியா தோழி
கண்டிப்பா நீங்க அத இஹ இதுப் ப்ப நி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் சுடு தண்ணி இருக்கிலையா
ஆமா தோழி
இது ரொம்ப உங்களுக்கு இப்போ இதுவா இருக்கு ரொம்ப யூஸ்ஸாகு உங்களுக்கு
அப்படியா தோழி
சுடு தண்ணி நீங்க சுடு பண்ணிட்டு நீங்க வயிதுல வந்து கொஞ்சம் வெது வெதுப்பா எவ்ளோ உங்களால தாங்கி முடியுமோ அவளோ சூடு வ ச் சு தண்ணி நீங்க அந்த தவுன் தண் பவுச் இருக்கில்லயா சுடுதண்ணி பவுச்சு
ஆமா தோழி
அதுல போட்டு நீங்க நீங்க மெது மெதுப்பா கொஞ்சோ ஒத்தனம் குடுத்தீங்கின்னா ரொம்ப நல்லாவா இருக்கு
அப்டியா தோழி கொஞ்ச நிங்க நல்லா என்ன சொல்றது வயிறு வலி கொஞ்ச கம்மியாகு எனக்கு நல்லா ஃபீல் ஆகு சொல்றீங்களா தோழி
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா உங்ளுக்கு ரொம்ப அத உங்ளுக்கு இதுவாருக்கு உங்ளுக்கு நல்லா யூஸ்ஸாகு
செரி தொலி நா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறேன் தோலி ஆ வேற என்னல்லா செய்யலா தோலி நம்ம இந்த வயிற்று வலிக்கு இந்த ஒத்தட ஓகே
வேற வேற வந்து உங்க்ளுக்கு என்னதான் நீங்க ஏ இது பண்ணாலு இந்த வலிக்கு வந்து உங்களுக்கு அவ்ளோவா உங்களுக்கு இது குடுக்காது இந்த வலிக்கு வந்து நீங்க கண்டிப்பா இதுக்கு வந்து நீங்க அஹ் சுடு தண்ணி மட்டுந்தா உங்களுக்கு நல்லாவே தொலும் ஏனா நம்ம பொய் சொல்லிற்லா எத இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு ஆனா கண்டிப் ப்பா உங்களுக்கு சுடு தண்ணீர் ரொம்பவு உங்களுக்கு இதுவாருக்கு கொஞ்சோ
ஆஹ் இது நம்மளுக்கு வந்து அலோபத்தில அலோபத்தில இந்த என்ன இந்த வலி லிக்கு சில பேர் வந்து உம் மொதல போய் டாக்டர்கிட்ட போய் அஹ் வயிறு வலிக்கு டேப்லெட்ஸ்லா வாங்கி சாப்ட்றாங்க தோழி அதெல்லா சாப்புட்லாம தோழி அதுலா சாப்டா நம்பளுக் கு ஒன்னு பிரச்சன இல்லையா தோழிஃப்
இல்ல இல்ல அந்த மாரி நம்ம பண்ணக் கூடாது கண்டிப்பா ஏனா நமக்குத் தெரியு இந்த மாச மாச இந்த பிரச்சன இருக்கு இது இந்த வலி வந்துதா தீரு இதெல்லா நமக்கு தெரியு நமக்கு வந்து அதுக் க்கு ஏன் வந்து கொஞ்ச நமக்கு நிம்மதியா இருக்கு அந்த வலி இருக் இருக்காம இருக்குமோ அததான் நம்ம பண்ணோ தவிர வலிய ம முழுதையாவே நம்ம நிறுத்திற்ணும் அந்த மாதிரி நனைக்க கூடாது
ஆ செரி தோழி நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க தோழி ஏன்னா நம்ம வந்து இந்த வழி வந்து எப்படி நம்ம கம்மிப் பண்ணலாம் வேற ஏதாவது நம்மளுக்கு கை வைத்தியமா இருக்கா இதுக்கு இந்த வர டைம்ல நம்ம எப்படி நம்ம ஒடம்ப வந்து பராமரிக் குனு சொல்லி நம்ம அத பாக் இந்த டேப்லெட்ஸ் நோக்கி ஓடுற காரணமா நம்ப ஒடம்பதா நம்ம கெடுத் கெடுத்து குறோனு நானு நெனைக் கிறென் தோழி ஏன்னா இந்த மாத்திரைங்கள் வந்து இதுல கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துலயு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு தோழி அந்த சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம உணராம நம்ம அ சைடு எஃபெக்ட்ஸ் உணராம நம்ம வந்து அப்படியே டேப்லெட்ஸ் வாங்கி சாப்டுறது கொஞ் நேர வலி தாங்காம நம்ம டேப்லெட் டேப்லெட் வந்து நம்மளுக்கு என்ன சொல்ற வருகிற ஃபியூச்சர்ல ரொம்பவே கஷ்டத்த உண்டாக்கும்னு நானும் நினைக்கிறேன் தோழி
நம்ம வந்து அத தவுத்துறன்னு பெரிய ஒரு இத கொண்டு வந்துடுறோ நம்ம அதை தவிர் ஏ நாளைக்கு வர ஒரு வழிய நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறோம் இப்போ அதிகமா ஏ அ குழந்த பெக்கறது கஷ்டம் ஆயிருச்சு மாச மாசம் மாசம் வர அந்த மாசம் வெடாய் வர வராம இருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் தா
ஆமா தோழி கண்டிப்பா தோழி நம்ம வந்து சின்ன சின்ன வலிகள கொஞ்ச அஜ எப்படி நம்ம இத பராமரிக் ருக்கணும் எப்படி இந்த பாத்துக்கணு சொல்லி ஆமா தோழி அது நம்ம அத வந்து நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லி பாத்துக்கணு தோழி அத விட்டுட்டு நம்ம வந்து நம்பளோ ஏ பியூச்சர நம்மளே நம்ம கையாள கேடுத்துக்றோன்னு நாணு நெனக்கிறன் தோழி இப்ப இருக்குற காலகட்டத்துல இந்த கொழந்த பாக் கியம்ன்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு தோழி நீங்க வந் இப்போ கொழ நீங்க கல்யாணம் ஆனதோட ஆமா சொல்லு சொல்லுங்க
கொழந்தை தங்கிருச்சுனாலே ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு இப்போ முன்னையல்லா அந்த மாரி இரு க்காது முன்னாடியல்லா நம் கொழந்த இப்போ கல்யாண ஆயிருச்சின்னா அதுதா நெக்ஸ்ட் ஆ அடுத்த மாசமே அவுங்க வந்து கொழந்த தங்கியிருக்கும் இல்லன்னா அதுக்கு அதுக்கு அடுத்த மாசம் ஆனா இப்போ வந்து வருஷம் எடுக்குது
ஆமா தோழி கண்டிப்பா தோ
ஒரு ஒருத்தவங்களுக்கு தா அந்த தங்கிருது இப்போ அதிகமா பிரெச்சன கொழந்தைக் க்காக தா நம்ம ரொம்ப யோசிக்கணும் நம்ம சாப்ட்றது நம்ம இருக்குறது இதெல்லா தா நமக் ரொம்ப எஃபெக்ட் குடுக்குது இப்போ
கண்டிப்பா தோழி நம்ம இப்ப சாப்புடுற சாப்பாடு வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது எல்லாத்துலயும் வந்து சேர்க் க்க அதிகமா இருக்கு தோழி நம்ம இப்ப எப்டி இருக்கோனா வீட்டு சாப்பாடையு அதிகமா வெளி சாப்பாடு ரொம்ப சாப் படுறாங்க இப்போ வெளில நம்மளுக்கு எப் ப்டி செய்யறாங்கனு சொல்லி அத பத்தி கொஞ்சோ விழுப் விழிப்புணர்வு இருக்கு தோழி ஆனா கூட அந்த சுவை க்காக நம்ம ஆ அடிம ஆயிட்றோ தோழி
ப்பா அதுதா எல்லாருக்கு இருக்குற பெரிய தொல்ல இப்போ
ஆமா தோழி நம்ம அந்த சுவைக்கு வந்து நம்பளுக்கு என்ன கெடுதல் குடுக்குதுன் சொல்லி அறியாமலே வந்து நம்ம அந்த அதுல போய் விழுந்துடுறோ தோழி
அதுதா நம்ம எல்லாரு பண்ற ஒரு பெரிய தப் ப்பு
ஆமா தோழி நம்ம வந்து என்ன வேணுமோ ம்ம் என்ன வேணுமோ வீட்லயே கொஞ்சோ பாத்து நம்ம வந்து நம்பளோட சுவைக்குத் தகுந்த மாதிரி நாங்க கொஞ்சோ எஃபர்ட் எடுத்து நம்ம செஞ்சிக்கலான்னு நம்ம பண்ணிக்கிட்டா நம்ம இந்த ப்ராப்ளம் எல்லா தவிக்கெரலா தோழி இந்த பராப்ளமே நம்மளுக்கு வராது தோழி
செய்யலாம் ஏன்னா அவங்களும் அதே மாதிரி தானே செய்யறாங்க நம்மளு அத ட்ரை பண்ணி வீட்டுலேயே செஞ்சு சாப்பிட்லா ஆனா நம்ம பண்ண மாட்றோ அதுதா பெரிய பிரச்சனை
ஆமா தோழி இப்போ இருக்கிற எல்லாத்துல எல்லாத்திலும் ஈஸி இருக்கணும் எல்லாத்திலும் வந்து வெளிலயே சீக்கிரமா கையிலே வந்துருது உங்களுக்கு முதல்லல்ல அந்த ஃபெசிலிட்டி இல்ல தோழி நம்மோ போயி வெளில வாங்கிட்டு வர்ணு கடைகள் அதிகமா இல்ல உங்களுக்கு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படித்தான இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னா வீட்ல இருந்தே க்ளவுட் கிச்சன்னு சொல்லி விக்கிறாங்க சின்னச் சின்ன கடைகள்ல நெர்றைய்ய வெரைட்டிஸ் வச்சு ஆட் டென்னிஸ் சொல்லுதா அதுக் எல்லாரு வந்து அந்த சுவைக்கு அந்த என்ன எல்லாத்துக்கு வந்து அடிமையா ஆய் ரங்க தோழி
கண்டிப்பா கண்டிப்பா இதுதா இப்ப எல்லாருக்கு பிரச்சனை ஆனா இப்பச் சின்னப் பசங்களு அதே மாதிரிதா பண்றாங்க இப்போ
ஆமா தோழி கண்டிப்பாக தோழி
த்து வந்துருது இப்போ
ஆமா தோழி ப் ப் பசங்க வந்து அஹ் அந்த என்ன சொல்றது அந் இது அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்கு வக்கிற அந்த என்ன சொல்றது அந்த பாம்ஃப்லெட்கள் எல்லா பாத் த்து அவங்க ரொம்பவே வந்து அந்த என்ன சொ சொல்றது அவுங்க டேஸ்ட் எப்புடி இருக்கும்ன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது அந்த இருக்கிற கலர்ஃபுல் இருக் க்கிற அந்த பிக்சரை பாத் து அவுங்க வந்து மயங்கிடுறாங்க தோழி அந்த பிக்சரைப் பார்த்து அவுங்க வந்து இது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கோ இல்லையோ அதெல்லாம் நான் அவ்ங்க யூசிக் க்கிறது இல்ல வந்து இது நல்லா இருக்
உங்களுக்கு தெரியாது சின்ன பசங்க சின்ன பசங்க அவுங்களுக்கு என்ன தெரியு அவுங்கள் வந்து ச் அந்த மாரி பண்ணீறாங்க இப்போ ஆனா நம்ம பெரியவங்கதா கொஞ்சோ இத யோசிச்சு அத பாத்து செய்யணு
நம்ம வந்து பசங்க எல்லாமே அட பிடிக்கிறாங்னு சொல்லி எல்லாமே நம்ம வந்து அவுங்க கேக்குறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து எதுவு கண்டாமு வாங்கி கொடுக்குறது வந்து தப்பு தோழி நம்ம வந்து என்ன வாங்கிக்கிறோம் எங் வாங்கி தரோனு சொல்லி நம்மளுக்கு வந்து உணர்வு இருக்கணு நம்ம நம்ம நம்ம பசங்களுக்கு நல்ல விஷயமா கொடுக்குறோமா வாங்கி கெட்டது வாங்கி கொடுக்குறோமான்னு சொல்லி நம்ம பாத்து அவுங்களுக்கு அவுங்களுக்கு தேவையானது மட்டுமே வாங்கி தரணு தோழி அவுங்க அழுவுறாங்க வெளில என்ன சொல்றது பேருக்கு முன்னாடி அவுங்க அழு குறாங்க நம்மளுக்கு வந்து ஸ்ஷேமா போகுது சில பேர் பாக்குறாங்கனு சொல்லி நம்ம எதுவு
பண்ற தப்பு தா நமக்கு ந நாளைக் கி வந்து அது கஷ்டத குடுத்துரு அப்பறமா
கண்டிப்பா தோழி நம்ம வந்து எவ்ளோ அவுங்க அழுவுனாலோ எவ்ளோ அவுங்க அடப்பிடிச்சாலு நம்ம வந்து என்ன வாங்கி தறோன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து அ
நமக்கு தெரிஞ்சிருக்குணு ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன சொல்ல வர்றீங்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணு நம்ம என்ன குடுக்குறோ நம்ம பசங்களு
கண்டிப்பா தோழி நம்ம ப த்ங்க அடப்புடிக்கிறாங்கன் சொல்லி எதுவு அப்டி கைல எடுத்து து தந்துரக்கூடாது தோழி அதுல என்ன சேர்க்கை இருக்கு என்ன இருக் க்குன் சொல்லி நம்ம அறிஞ்சிதா தோழி அவங்கக் குடுக்கணு
பாக்கணு ஏனா இந்த கான்வர்சேஷ எல்லாருக்கு நல்ல அவ்ங்ளுக்கு ஒர்க் ஆகு அவ்ங்ளு அவங்க பசங்ள பத்தி யோசிப்பாங்க அந்த விஷயத்துலனு நா நம்புற
கண்டிப்பா தோழி இது வந்து எல்லாரு யோசிச்சு பண்ணணு தோழி இந்த உரை வந்து எல்லாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன் நெனை தோழி நா இப்ப இருக்கிற காலகட்டத் இதுல நம்ம பசங்கள வந்து நம்ம பாத்து சா குடுக்குற உணவுகள்ல என்ன செயற் க்கை இருக்குன் சொல்லி அறிஞ்சு வாங்கித்தர இன்னொன்னு நா விரும்புறே தோழி நீங்களு அது ஃபாலோ பண்ணுங்க தோழி கண்டிப்பாக நம்ம பசங்கள வந்து ஹெல்த்தியாக வளருவாங்க பாக்கலா தோழி நம்ம மீண்டும் பேசலா நம்ம கொடுத்தப்பட்ட நேரம் விடைவு
சேலி தோழி நம்ம மீண்டும் பேசலாந் தோழி நன்றி வணக்கம் தோழி